ஹலோ வணக்கம்
வணக்கம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாயிருக்கோ என்ன பண்ணிட்டுருக்கீங்க
வீட்டுல உ்காந்துருக்கோ சாப்பிட போடலானு நினைச்சோ
அப்டிங்களா செரிங்க செரிங்க என்ன சாப்பாடு இன்னைக்கு
இன்னைக்கு வந்து மிளகு ரசம் உருளைக்கிழங்கு பொறியல் சாதம் மணி சாப்பிட்டீங்களா
ஆ நாங்களு சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்க உங்க ஊர் பக்கோ வான மழ எல்லா எப்டி இருக்கு
எங்க ஊர் பக்கோ மழ இல்ல வெயில் தா இருக்கு அப்டியே மேக மூட்ட மேக மூட்டமா இருக்கு ஆமா
ஆமா ஆமா ஆமா அதே மாதிரிதா ரெண்டு நாளா வானம் மூடி மூடி துறக்குது மழையு இல் ல வெயில் அதிகமாதா இருக்கு வெயில் கொஞ்ச கம்மியா இருக்குர மாரு இருக்கு நேத்திக்கு நேத்திக்கு கம்மியா இருந்தது இன்னைக்கு அப்டியே அதிகம் தா
ஆ மழ வரும்ன்றாங்க மழ இங்க வர மாட்டுகிறது மழ எல்லா பக்கமும் மழ பெய்து
ஆமாங்க இப்போ மழைக்காலோ வரும்போது சொல்லியிருக்காங்க நா நெறையா மழ இருக்கு முன்ன விட இப்ப நெறையா மழ எல்லா மாவட்டத்துக்குமே சொல்லியிருக்காங்க பயங்கரமான மழ இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்களா
ஆனா மழ பெய்யுமான்னு தெரியல இப்ப ஏன்னா இப்ப பெங்களூர்ல எல்நீரோன்னு சொல்லி ஒரு இது வருது ஆத தண்ணி ரொம்ப தட்டு போல இருக்கு ரொம்ப யூஸ் பண்ணுங்க அங்க எதுக்குமே வந்து கார்டன்ல அது மாதிரி வேற எதுக்குமே தண்ணி ரோட்டுக்கு கார்கள கழுவக்கூடாது ரொம்ப சொல்லி சிஸ்டா சொல்லிடாங்க அதனால என்ன நடக்க போதுன்னே தெரிய மாட்டேங்குது க்ளோபல் வார்னிங்
ஆமா இப்பதா எல்லாமே மாறி மாறி இருக்கே எந்த நேரத்துல வெயிலு மழ எல்லாம் மாறி போச்சு காலம் வந்துட்டு காலநிலையெல்லா மாறி இருக்கு விவசாயம் பண்றது இப்போ கஷ்டமா இருக்குல்ல ஒண்ணு அறுவட பண்றதுக்குள்ளார வேற மாதிரி போயிடுது வானம்
அதனாலதா எல்லாமே வந்து ஏன்னா நம்ப தண்ணிதா மெயினான யூஸ்ஸு அதையே இப்படி ரொம்ப பாத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அதா எல்லாமே பயப்படுறாங்க என்ன நடக்கப் போது ஒன்னு தெரியாம இருக்காங்க
ஆமாமா மாறி மாறி வருது முன்ன வந்துட்டு வானத்த பாத் து டைம் சொன்னாங்க இப்ப அந்த மாரி இல்லல்ல எல்லாமே மாறி போச்சு மழ நம்ப பயன்படுத்துற செல்லுனாலையு அதனோட நெட்ஒர்க்கு அது இதுன் ஏகப்பட்டது மா ஃபைவ் ஜி வரைக்கும் போறதுனால சில குருவிகள் அழியுது அந்த மாரி டெக்னாலஜி வளர வளர அழிவுகளும் சேர்ந்து அழி்சிட்டு இருக்கனால நம்பளால குறிப் பா சொல்ல முடியல எந்த நேரம் மழ இருக்கு வெயில் இருக்கு இந்த காலம் இப்டிதான் இருக்கும் இத பயிரிடலாம் இத வந்து அறுவட பண்ணலான்ற மாரி இல்ல
ஆமா இப்ப ஏ நண்பரு கேரளா போயிருந்தாரு ஏன்னா மொதோ வந்து போய் ஒரு மூணு மாசத்துக் முல்ல போய் போம்போது அத விட இப்ப போம்போது பாத்தா நெறைய மரத்த வெட்டிக்கானுங்க அந்த ரோடு ஓரமா அவ்வளோ வந்து ஃபுல்லா இருந்த மரத்தெல்லா வெட்டி எல்லா ப்ளாட் லா போட்டு பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே கேரளா தா வந்து ரொம்ப பச்ச பசேல்னு இருக்கு செலுமையா இருக்குன்றாங்க அங்கேய அவ சொல்றாரா அங்கேயே ஃபுல்லா ரிசார்ட் கட்டுறாங்க ஃபுல்லா அவ்வளோ மர ரப்பர் மர இருந்துச்சு ரப்பர் மரத்த ஃபுல்லா வெட் டி எல்லா எடுத்துட்டாங்க இப்ப கிளீன் பண்ணி இப்ப இது போட்றாங்க இப்ப அந்த பைனாப்பிளுக்காக வந்து சைட்ல போட்ருக்காங்க அப்ப அது கிளைமெட் எல்லாமே வெட் ட வெட்ட இங்க பூமி ஹீட்டாவ தா செய்து
புரியுது அதுதா எல்லாமே மாறுது இல்ல இப்ப இங்கயுமே பாத் பாத்தீங்கன்னா எங்க தெருவிலேவே ஆ ரோடு வந்துட்டு பெருசு பண்றோ அப்டின்ற பேர்ல தெருவுல இருந்த மரங்கள்லா வெட்டிட்டாங்க அப்போ தெருவே இப்போ வந்து வெளி ச்சமா இருக்கு முன்னாடி கொஞ்ச நெழலா இருக்குமன ஒரு சைக்கிள் நிப்பாட்ட முடியல வெளியில சைக்கிள நிறுத்திட்டு ஒண்ணுமே இல்ல செத்த நேர நிறுத்திட்டு வர முடியமாட் தங்குது சூடேறிப்போது அத நிறுத்தி அத மேல ஒரு துணிய போட்டாதா அந்த சூடு இல்லாத இருக்கு சீட்டு வீணாவாம இருக்கு அந்தளவுக்கு வெயில் வந்து ரொம்ப மோசமா இருக்கு வெளியில வந்து ஒரு ஆ ஏதோ இந்த வீடியோங்கள்லா போடுறாங்களே வெயிலே வா வானல்ல எண்ணெய ஊத்தி வச்சுட்டு அதுல வத்தல் பொறிச்சி எடுத்து அந்த மாரி கதையா இருக்கு வெயிலு
ஆமா ஆமா இல்ல மொதோ காலத்துல வந்து நெறைய மரங்கள் இருக்கு நெறைய வியாபாரிகள் இந்த சைக்கிள்ல போறவங்க வியாபாரம் பண்றவங்க பைக்ல போறவங்கள்லா ஒரு பத்து நிமிஷ நிண்டு வெயிட் பண்ணுவாங்க அந்த மரத்துக்கீழ ஏதாது இந்த கரும்பு சாறு கட இருக்கும் இந்த மாரி நெறைய விஷய இருக்கு ப்பாங்க ஒரு பத்து நிம்ஷ நிண்டு அவுங்க இறைப்பாரிட்டு போவாங்க இப்ப வந்து ரொம்ப மாற மாற எங்க போய் இப்ப பைபாஸ் எல்லா நீங்க வ வண்டி எடுத்துட்டு போ டூவீலர்ல போனீங்கன்னா ஏ ஒரு மழையே பேஞ்சாலு ஒதுங்கு எட கெடையாது ஏன்னா பைபாஸு ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கு எங்க ப்போ அது வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் வந்து நம்ம ஆ நிக்கவே முடியாது அவ்வளோ மழ வ மரங்களே இல்ல எல்லா வெட்டிட்டா அது ரொம்ப பாதிப்பாகு அது ரொம்ப கஷ்டப்பட்ருக்கு
ஏனா அந்த மழ நீங்க சொல்ற மாரி ரொம்ப மழ வருது ஒரு ஒரோ ஒதுங்கலாம்னா கூட ஒரு மர கடையாது மர மே இல்ல நெறைய எடத்துல மரங்கள்ல்லா இப் போ ரொம்ப கம்மியாதா இருக்கு நீங்க சொல்றது உண்மதா மரங்களே அழிஞ்சிட்டு இருக்கு ஆ சும்மா அந்த பூச்செடிங்க இது டெக்கரேஷனுக்காக வளப்பங்க பாருங்க அந்த ஜோடிச்சு வைக்கிறதுக்காக கலவெட்டி வெட்டி வுட்டு அத டிசைன் டிசைனா அந்த மாரிதா தெருங்கலயே இருக்கு சும்மாதா வச்சிருக்காங்களே தவர மரோ யார் வீட்லையுமே இப்ப வைக்கிறதே இல்ல முன்னாடில்லா வேப்ப மரோ மா மரோ இதெல்லா வந்து வளக்கணுன்னு சொல்லி நம்மல்லா தண்ணி ஊத்தி வளத்தோ இப்ப வந்து வீடுதா ஃபுல்லா வீட கட்டிக்கணு தா நெனைக்கிறாங்க ஒரு வீட கட்டிட்டு சும்மா தொட்டியில ஒரு ரெண்டு செடிய வச்சுக்கிறாங்க ஒரு ரோஜா செடி ஒரு துளசி செடி வச்சுட்டா ஆ முடிஞ்சது பச்ச பச்சர்ன்னு காட்டிக்கணு அவ்ளோதா
அதாவ்து இங்க வாத்தியார் மாற சொன்னாரு ஆமா இல்லலே எங்க வாத்தியார் மொதல சொன்னாரு இது வந்து இப்ப ஏன்னா அது வந்து இப்ப நம்ம மொதல சொல்லு போது சிரிப்பா இருந்துச்சு ஏன்னா சைனால வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சிட்டியில வந்து ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு எஸ் டி டி பூத் து மாரி நம்ம பழைய காலத்துல எஸ் டி டி பூத்து இருக்கு அதுலதா போய்ட்டு ஃபோன் பண்ணுவாங்க எதா வெளியூர்க் பேசுனா எஸ் டி டி பூத்துல பேசுவாங்க எ நெறைய வீட்ல ஃபோன் இருக்காது அதுக்கப் அதுக்கப்பறோ வீட்ல ஃபோன் வந்ச்சு பேசுனாங்க அப்பறோ செல்லு வந்ச்சு அந்த மாரி பூத்து வந்து எல்லா எடத்துலயு வைப்பாங்க ஒருத்தவங்களுக்கு தேவையா போறதுக்கு எனக்கு ஆ ரொம்ப தேவன்னா அங்க போய்ட்டு ஆக்சிஜன் ஒருமண் நேரத்துக்கு காசு குடுத்துட்டு ஆக்சிஜன் சுவாசிட்டு வர்ணு அப்டின்னு நா எனக்கு சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு இருவ வர்ஷ சொன்னார் ஆனா இப்ப அந்த சிட் தா இப்ப வந்து இப்ப நெறைய அந்த ஆக்சிஜன் கொண்டு வந்த சிலிண்டர் டப்பலா விற்கிறாங்கனு சொல்லி கேள்விப்பட்டிருங்க சென்னையோ பும்பையோ அப்ப அது வந்து ஏன்னா நம்ம மரங்கள ஃபுல்லா அழிச்சிட்டோம்னா இப்ப இவ்வளோ இவ்வளோ பேருக்கு இந்த ஆக்சிஜன் எங்கிருந்து கெடைக்குன் பாத்தின்னா ஒரு மரங்கள் தா அந்த சுழற்சி கார்பன் டை ஆக்ச சைட வாங்கிட்டு ஆக்சிஜன்ன குடுக்குது இது எல்ல இப்ப நா மும்பை டெல்லி இங்கலா சென்னை போனம்னா அபார்ட்மெண்ட்ஸ்ஸு பத்து பத்து மாடி இருவது மாடி ஒரு அபார்ட்மெண்ட்ஸுலே ஆயரோ பேரு இருக்காங்கனா அந்த ஆயிர பேருக்கு உள்ள ஆக்சிஜன் எங்க இருந்து வரும்மே தெர்ல இப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்கிறதனால தா பல நோய்கள் வருது அந்த பிளட்ல வந்து அந்த இதெல்லா இருக்க மாட்டேங்குது அப்டின்னு நெறைய சொல் றாங்க அப்ப அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு மரோ அது மொதல்ல ஒரு நாலு செண்டு வாங்கனாங்கன்னா ஒரு செண்டு காடன் வைப்பாங்க ஒரு நல்ல பெரிய மர இருக்கு வெட்ட மாட்டாங்க அந்த மாரில்லா இருக்கு இப்பல்லா வந்து நாலு சென்ட்டுலியு வீடு கட்டிறாங்க ஃபுல்லா வச்சிட்றாங்க ஒரு இப்ப இது பிளான்ண்ட் கிடையாது எதுவுமே பண்ண மாட்டறாங்க அப்ப ரொம்ப நோய்வாய் வந்து
நானே சொல்றேனே அ இப்பட்டிங்க சொன்னி கெல்ல உண்மையா ஓ சொல்ற நாங்களு அதே நாலு சென்டு எடோ தா வாங்குனோ ஒரு பக்கத்துல அந்த பக்க நின்னு இந்த சேவுத்துக்கு பெயிண்ட் அடிக்க கூட எடோவுடுல இழுத்து புடிச்சு ஃபுல்லா கட்டிட்டாங்க ஒரு அடிதான் இடம் சும்மா நடக்கிறதுக்கு ஒரு அடி அந்த எப்படி விடுவாங்க பாருங்க அந்த மாரி விட்டுட்டு ஃபுல்லா இழுத்து புடிச்சு வீட கட்டிட்டோம் வீட கட்டி எங்கேயுமே இடமே கெடையாது சும்மா வீட்டு முன்னாடி மட்டும் ஒரு ரெண்டு எடத்த ரெண்டு பக்கம் சும்மா சந்து மாரி விட்ருக்கோ ஏன்னா ஏதாவது கொடி மாரி பறட இது பண்ணிக்கலாம் ஒரு பூச்செடி இந்த மாரி விட்டு க்கலான்னு மரம் வைக்க ஒரு ஒண்ணுமே மரங்கிரம் ஒண்ணுமே வைக்க முடியாது எதுமே வைக்க முடியாது வச்சா வேரு பெருசா போகாத மாரி சின்ன சின்ன செடிகள் வைக்கலாம் ஏன்னா வேர் போற மாரி வச்சோம்னா வீடு பாதி க்கும் அந்த மாரி ஆயிடுச்சு தோட்டத்துல மேல வைக்கிறாங்க பாருங்க அந்த மாரிலாம் வைக்கலாம் செவுரு பாதிச்சிரும் அதல்லாம் வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க நா நானுமே இப்ப நானே அப்படிதான் கட்டியிருக்கோம் நாங்களே வீடு அப்படிதான் கட்டியிருக்கோ நம்ம காலத்துல எங்க அம்மால்லா எங்க வீடு இருக்கும் போது வீடு சின்னதா இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் அவ்வளோ பெருசா இருக்கும் அதுல இந்த பெலாமரம் இருந்து ச்சி வாழ மரம் இருந்தது எல்லாம் மாங்கா மரம் வச்சிருந்தோம் கொய்யா இருந்தது எலுமிச்ச பழம் இருக்கும் இந்த மாரி மரமா இருக்கும் ஃபுல்லா அதுக்கு கீழதா குண்டுமல்லி செடி கனகாம்பரம் செடி குட்டி குட்டி பட்ரோஸ் செடி இதெல்லா வச்சிருந்த அங்க வீடு சின்னது செடிதா நெறயா இருக்கு இப்போ வளந்தாச்சு காலம் மாறிடிச்சு எதுவுமே இல்ல ஒரு அருகம்புல் கூட நம்ம தேட வேண்டியதா இருக்கு ஒரு படைக்கணும் சாமி கும்பிடனுன்னா அருகம்புல் கூட தெருவுல கெடைக்க மாட்டங்குது தேடி எடுத்துட்டு வந்தா தான் அது
அடுத்த ஃபியூச்சர்ல வந்து அமேசான்லதா ஆர்டரு பண்ணி வாங்குற மாரி இருக்கும்
ஆமா இப்பவே வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல எல்லாம்
ஆமா ஆமா எங்க ஓனர் சொன்னாரு ஒரு பைய ஒரு ஃபைவ் இயர்ஸ் க்கு முன்னாடி ஒரு மரத்துக்கு வந்து ஒரு பப்பாளி மரம் வச்சிருந்தாரு அது ஹைப்ரெட் தான் அதுக்கு வந்து ஒரு மருந்து வாங்கணும் அப்டினா அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்குனாரு அறநூறு ரூபா கேஜி அறநூறு ரூவா அது வாங்கி கடைசில பாத்தா மாட்டு சாணம் மாட்டு சாணத்த அறநூறு குடுத்தா என்ன நம்ம ஏரியால அவ்வளோ கெடைக்குது இவ்ளோ ஃபிரீயா இருக்கு ஆனா அதையே அவ காய வச் சி அத வந்து பவுடர் பண்ணி அத வந்து நல்லா பேக்கிங் பண்ணி அழகா குடுக்குறா அறநூறு ரூவா
உண்மதாங்க இப்ப பாத் பாத்தீங்கன்னா மாட்டு சாணத்துல வந்துட்டு இது சாம்பிராணி போட்டா நல்லதான் அப்படின்னு சொல்லி அத காய வச்சி ஆ காய வச்சுட்டு அத அமேசான்ல விக்கிறானுங்க அத வாங்கறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்
இல்ல அது அவுங்களுக்கு தெரியலல்ல இப்ப கிராமப்புறத்துல வாழ்ந்தவங்களுக்கு நம்ம அந்த அரும தெரியும் அத வந்து நகரப்புறத்துல அதுல இனிமே போக போக அதெல்லா பாக்க அவுங்களுடைய ஜூல தான் பாக்குற மாரி ஆயிரும் ஓ மாடுனா அப்டிதா இருக்குமோ அந்த மாரி ஆயிரும் ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப அதனால அதா ஒன்னுல்ல முருங்க செடியே என்ன சொல்றாங்க இருக்கறதுலே கால்சியம் அதிகமாதுனா முருங்க கீரதா அத வந்து சு சூப் வச்சு குடிங்க அப்டின்டாங்க ஆனா அவ வெள்ளக்கார என்ன இங்க என் என்ன பண்றாங்க முருங்க மரத்த வ வளத்து அந்த க எலய எல்லா காய வச்சு அத பவுட்ரு பண்ணி அழகா அமெரிக்காக்கு எக்ஸ்ஃபோர்ட் பண்றாங்க அவுங்க வாங்கி அத யூஸ் பண்றாங்க ஆனா நம்ம அத யூஸ் பண்ணாம நம்ம மருந்து டேப்லெட் வாங்கி எடுத்து சாப் கால்சியம் சாப்ட்டுட்ருக்கோ ஆனா கை பக்கத்திலேருக்கு சந்தைக்கு போனா அவ்ளோ பத்து ரூவாய்க்கு அவ்ளோ இதா கெடக்கிது டெய்லீ வாங்கி ஒரு ஒரு ஒன் டே வீக்லி டூ டேஸ் அந்த ஒரு சூப் வச்சு குடிச்சாலு அந்த பூவ அ அ அந்த மாரி பண்ணாலு நல்ல விஷயோ இரு
நா வந்துட்டு தே வாரத்துக்கு ரெண்டு நாள் கீர கடஞ்சிருவே ஏன்னா எங்க வீட்டுகிட்ட முருங்க மரோ இருக்கு நா வந்து முன்னடி நா வேற ஒரு எடத்துல இருந்தப்ப எனக்கு வந்து முருங்க கிரயே கெடைக்காது அப்ப எங்க அம்மா வீட்டுக்கு வந்தன் னா முருங்கக்கீரல்லா எடுத்துட்டு போகூடாதுன்னு சொல்லுவாங்க நா அதெல்லா கேர் பண்ணது கெடையாது நா எடுத்துட்டு போயிடுவே ஏன்னா எனக்கு அங்க கெடைக்கா மாட்டாங்கிது அப்டின்னு சொல்லி முருங்கக்கீரையனானாப் பண்ணுவோ ஊருவி நா வீட்ல இருக்குபோதே ரெண்டு நாள் நீங்க சொன்னீங்க பாருங்க அதே மாரி நன் நெழல்ல ஒணத்தி எடுத்துட்டு போய்டுவே ரெண்டு நாள் மூணு நாள் நெழல்ல ஒணத்தி அத லைட்டா கொர கொரன் பவுடராக்கி கொண்டு போயிடுவே அதப் போட்டு முருங்கக்கீர தோச ஊத்திருக்கே நானு முருங்கக்கீர கஷாயோ வச்சு குடிப் ப இந்த மாரில்லா பண்ணே ஏன்னா நமக்கு கெடைக்க மாட்டேங்குது நம்ம அத யூஸ் பண்ணணு அது நம்ம ஒடம்புக்கு வேணு பொடி பண்ணிடுவே அத அப்டியே பொடி பண்ணீ தோச மாரி போட்டு குடுத்துருவே பையனுக்கெல்லா அந்த மாரி சாப்ட்டே இப்ப நா இருக்க எடத்துல எனக்கு கெடைக்குதுன்னவே நா விட்றதே கெடயாது சாம்பாரா முருங்கீர சாம்பார்தா வைக்கிறனே
நல்லது நம்ம இருக்குறதில கேல்சியம் அதிகதுதா
ஆமா சனிக்கெழம ஞாயித்துக்கெழமில்ல வீட்ல இருக்கமா காலைல சூப்பு மாரி வச்சிட வேண்டியது சூப்பா வச்சு எல்லாரோ ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிங்க சத்து மாவு கஞ்சி குடிங்க இனி இந்த மாரிதா ஏனா வந்து நம்ப டீ காஃபி இதல்லா கொஞ்சோ அவாய்ட் பண்ணிட்டு நம்ப ஒடம்புக்கு இதமாறி சாப்டலா இப்ப நம்ப சாப்ர்றது காய்கறிலே நெறைய மருந்து தா கலந்துருக்குன்ட்டு நல்லது இல்ல காய்கறில கூட அதனால இப்ப சாப்பிட்றோ ஹெல்த்தியாதானா சாப்புட்றோ ஹெல்தியா சாப்ட்றோன்னு நம்ம நெனக்கிறோ என்னென்னா என்னயவே எங்க மூத்தாரூ பொண்டாட்டி சொல்லுவாங்க அது வந்து பாத்து பாத்துதா சாப்டூ சத் சத்தானதுதா சாப்டூன்ட்டு ஐயோ நீ என்ன அப்டி ஸ் சொல்றே ஆனா உண்மில நா சாப்ற காய்ல கூட சத்துல்ல நம்ம சொல் ல்றதூ நீ என்னமோ நாக்குஸ் காய் சாப்ற நா தோசல்லா வெறும் தோச ஊத்த மாட்டே கேரட் தோச பீட்ரூட் தோச இப்டிதா குடுப்பே ஏன்னா அது உள்ள போகட்டுவ அது எதாது ஒரு தெம்பு குடுக்கு ட்டோ அப்டின்னு நா பண்ணுவே அதுக்கு அவுங்க என்ன அப்டி சொல்வாங்க ஒன்